ஹலோ கேக்தா
ஆ கேக்குதுங்க
ஆ இப்ப க்ளியரா இருக்கா
அ க்ளியரா தாங்க இருக்கு
என்ன பண்ணிட்டுருக்க
ஆ சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து இன்னு ஒர்க்கு கொஞ்ச இருக்கா வீட்டுல வேல இருக்கு கொஞ்ச அது பண்ணிட்டு இருக்க வீட்டுல வந்து கொஞ்ச வச்சட்டுருக்கு வேலையெல்லா இருக்கு அத பண்ணிகிட்டுருக்க சாப்ட்டாச்சா
ஆ மதிய சாப்ட்ட நீங்க
ஆ நா இன்னும் சாப்ட்ல எனக்கு வந்து வேல செஞ்சு முட்டிக்கலன்னா சாப்ப சாப்ட பிடிக்காது அதுனால இன்னு சாப்ட்டல முடிச்சு சாப்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க இப்போ வந்து சாயா குடிக்கிற டைமே வந்துருச்சு அதனால அப் சாய் குடிச்சக்கலா அப்டின்ட்டுருக்க
அப்டிங்களா
அஹ அம்மா எல்லா சொல்றாங்க கரெக்ட் நேரத்துக்கு சாப்டணும் மூணு நேரமு கரெக்டா சாப்டணும் அப்டி எல்லா சொல்றாங்க என்ன பண்றது நீங்க எப்டி கரெக்டா சாப்டுருவீங்களா
ஆஹ் ஆமாங்க நா கரெக்டா சாப்ட்டுருவ ஏன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து செட் ஆகாது ஸோ அதனால வந்து நா கரெக்டா கரெக் நேரத்துக்கு சாப்ட்டுருவ
நானு நேரத்துக்கு சாப்ட்ன்னு தா ட்ரை பண்ற ஆனா என்ன பண்றது காலையில தூங்கி எந்திகிறதுக்கு கொஞ்ச டைம் டைம் ஆகுது சோ பிரரேக் ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிருவ அதுக்கப்பற லன்்சு டின்னர் மட்டு்தா இருக்கும் அது அப்டியே எப்டியோ போயிடு நாங்க கரெக்டா சாப்பணு தா இருக்க இல்லாட்டி என்ன எல்லாமோ வருதுல்லா சொல்றாங்க அதுலா கரெக்டா பண்ணணும்ட்டு இருக்க ஆனா எதுவு ஒத்து வர மாட்டிங்கிது யாராச்சும் ஒருத்தங்க கூடயே இருந்து சாப்ட சொன்னா கூட பரவாயில்ல அப்போ நமக்கு சாப்ட முடியும்
ம்
வீட்டு்ல எல்லாருமே கூட இருப்பாங்களா
ஆஹ் ஆமா கூட இருப்பாங்க நா சாப்புடலனாலு அம்மா வந்து சாப்ட சொல்லுவாங்க நா சாப்பு டதானா ஆவுனு இல்லன்னா திட்டுராங்க இல்லிங்களா அதனால எனக்கும் உடம்புக்கு வந்து கரெக்டா ஆகாது அதனால நா வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட்டுருவேங்க
நா தனியா இருக்கிறதுனால அது அப்டியே டைம் பாட்டுக்கு போகு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்லா
சரி
அப்ப சாப்டவே தோணாது எக்ஸாம் படிக்கணு படிக்கணு இருக்கிறதுனால அப்பல்லா சாப்டவே தோணாது
அப்டிங்களா இல்ல நேரத்துக்கு சாப்டுறது இல்லன்னா அதுக்கப்பற அல்சர் அந்த மாரிதா வரு அப்டியா
ஆமா அதுவும் கரெக்டு தா ஆனா எக்ஸாம் டைம் வந்து நமக்கு நம்ம ஃபோகஸ் அங்க தான இருக்கும் அப்ப அதுவே பாத்துட்டு இருப்ப எக்ஸாம்க்கு அதுவே அதுவே படிச்சுட்டு இருப்ப நைட்டு எல்லா சில டைம் தூ க வராது அப்போ நைட்லா ஒக்காந்து படிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிப்போ அனா அதுக்கான ஒரு மார்க்ஸ் நமக்கு வரலனா ரொம்ப சங்கடம்மாவும் தானே
அ கரெக்ட்ட தான் நீங்க சா கரெக்ட்டா நேரத்துக்கு சாப்ட்டு கூட படிக்கலாம் இல்லைங்களா
ஆமா நான் என் ஃரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க நான் படிச்சுட்டு இருப்பேன் எங்க அம்மா வந்து கொண்டு வந்து சாய் கொண்டு வந்து தருவாங்க அப்டில்லாம் சொல்லுவாங்க ஆனா எங்கள் வீட்ல அப்டி இல்ல எ அப்ப அவங்களுக்கு வந்து வீட்ல அம்மா இருப்பாங்க எங்க வீட்ல எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான்தா பண்ணிக்கு அது வந்து நானே சாப்டுற மாரி இருக்கும்
நீங்க தனியா பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது சாப்பிட வந்து பிடிக்கலனு சொல்றீங்களா
தனியா அப்டின்றனால சொல்லல நானு அத வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேக்குது அவ்ளோதான்
ஆ செரி செரி செர் இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு
இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா நெனச்ச மார்க்குதா கொஞ்சம் இல்ல அப்ப ந நம்ம அவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம படிக்கிறோ நெனைச்ச மார்க் வரல அப்படிங்கும் போது கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கும் தானே அதெல்லா
கரெக்ட்தா ஆனா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்த தான் நெக்ஸ்ட் டைம் எடுக்க முடியும் இல்லைங்களா
ஆமா அப்டிதான் த்ரீ ஏர்ஸ்ஸ முயற்சி பண்ணேன் ஆனா வந்துச்சு நான் இல்லன்ல சொல்ல மாட்டேன் ஆ நான் போட்ட எஃபட்ஸ்கான மார்க் எனக்கு வந்திருக்கு நா போட்ட எஃபர்ட்ஸ்கான மார்க் வந்து நமக்கு வந்திருக்கு அப்டி இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் மனுஷங்க எப்போமே இன்னு வேணு இன்னும் வேணும்னு தானே ஆசைப்படுவாங்க
ஆ ஆமா நம்மளுக்க நமக்கு கட
கோயில
ம்
அ அந்த மாரி தான் எல்லாமே போட்ட எஃபோட்கான மார்க்லா இருக்கு
ம் சேரி இப்ப ஏதாவது எக்ஸாம் எ
நீங்க உங்களுக்கு நீங்க ந போட்ட எஃபர்ட்ஸ்கு மார்க்ஸ் வந்தா
ஆ எனக்கு வருது தாங்க நான் என்ன முயற்சி பண்ணி படிக்கிறானோ அதுக்கான மார்கஸ் வந்து எனக்கு வருது
ஓ அது ஆனா நம்ம நெனைச்ச மார்க் வந்துச்சுன்னா நெனைச்சத விட அதிகமா வந்துச்சுன்னா அது ஒரு ஒரு தணி சந்தோஷம் அது ஒரு வேற மாரி சந்தோஷம் ஏன்
ஆ கரக்ட் தாங்க நான் வந்து மார்க்கு கம்மியாச்சுனாலும் எனக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இருந்தாலும் நான் அத விட்டுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவேன் செரி அடுத்த முறை நம்ம இன்னும் முயற்சி பண்ணி இன்னும் படிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
அந்த நம் நம்பிக்கையை மட்டு விட்ராக் கூடாதுன்னு சொல்றீங்களா
ஆ ஆமா நம்பிக்கை விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நம்ம நெனச்சதை விட பெருசா வருவோம் இல்லைங்களா
ஆமா அதுவு கரெக்ட் நா அதுவு கத்துக்ணு கொஞ்சோ நம்பிக்க விடாம இருக்கிறதுக்கு கொஞ்ச நா கத்துக்ணு
ம்
அ இந்த டைம் ரொம்போ ரொம்போமே ஏமாற்றம் வந்துச்சுன்னா ரொம்ப உடஞ்சு பேய் இருந்துருவோல அந்த மாதிரி தா
ஆமா அது கரெக்ட் தா ஆனா நம்ம அதையே வந்து நெனச்சு வருத்தப்பட்டுட் ஆ இல்ல இப்பதா வீட்டுக்கு வந்த வெளிய இருந்து சோ வீட்ல வந்து வேல பாத்துட்ருப்பே